ஹலோ ஹலோ
ஆ சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லாருக்கே
ம் என்ன சாப்ட்டீங்க நா சும்மா அப்டியே ரோட்ல உக்கான்ட்ருக்கே நீங்க
நா வீட்ல தா இருக்கே
ம் சாப்ட்டீங்ளா நா சாப்ட்டேங்க நீங்க
ம் நானு
என்ன சாப்ட்டீங்க
சிக்கன் ரசம் சாப்பாடு ம்
ஓ இன்னைக்கு சண்டேங்கறனால சிக்கன் ஸ்பெஷலோ கொழம்பா இல்ல கிரே வியா நா வந்துட்டு முட்ட கொழம்பு சாப்டங்க
உம் ம்
நாங்க
கிரேவி இங்க வெஜிடேரியன்னா அப்ற எப்டி முட்ட முட்டு
முட்ட மட்டு சாப்புடுவோங்க
முட்ட மட்டு சாப்பட்ற வெஜிடேரினா
ஆமாங்க
நாங்க அப்ப சிக்கன் மட்டு சாப்பற வெஜிடேரியன்
நான்வெஜிடேரினாங்க சிக்கன் முட்டு சாப்பிற நான் வெஜிடேரியனா
வெஜிடேரியன் நீங்க எக்கு மட்டு சாப்பற வெஜி டேரியன் மாத்ரி நாங்க சிக்கன் முட்டு சாப்பற வெஜிடேரியன்
ஓகே ஓகே ஒரே சூப்பர்ங்க
அப்றோ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க
ரெண்டு பேரு ஏ நம்ம ஒரே டைம்ல பேசுறோங்க கொஞ்ச டைம் குடுத்து பேசலால்லேங்க என்னங்க
சிங்க்ல போயிட்ருக்கு
ஹீஹீஹீ ம் சேரி சேரிங்க என்னமோ நீங்க கேட்டீங்க சொல்லுங்க என்ன கேக்க வந்
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அப்டின் கேட்டே
நா நடந்துட்ருக்கேங்க நீங்க
அதில்ல இப்போ இப்ப இல்ல என்ன அ வொர்க் பண்றீங்ளா படிக்கிறீங்ளா அப்டி கேட்டே ம்
நீங்க, ஆமாங்க இப்போ தா ஜஸ்ட் டூ டேசாதா காலேஜ் போயிட்ருக்கேங்க
ம் அங்கல்லா எப்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா
நெறய எதுவு இருக்காங்கங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டுந்தாங்க ஃப்ரெண்டு கெடச்சா மத்தவங்கல்லா யாரு பேச மாட்டாங்கங்க உங்களுக்கெல்லா காலேஜ் லைஃப் எப்டி இருந்துச்சு எல்லாரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா செட் செட் வந் ஒக்காந்தர்றாங்கங்க சோ அவங்களே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களே தவுர நம்ம கிட்ட பேச மாட்றாங்க யாரு
அவங் கிட்ட போயி நம்ம தா உக்காந்து அவங்க கிட்ட பேஸ்ணு அப்தா நம்ளையு சேத்துப்பாங்க
டூ டேஸ் தானங்க ஆய்ருக்கு இன்னு கொஞ்ச நாள் போனா அப்டியே கொஞ்சோ பழகிரு நெனைக்கிறே
கொஞ்ச நாள் போனா அவங்க வந்து அவங்க கேங்கோட இருந்துருவாங்க
ஓ நீங்க அப்டி சொல்றீங்ளா சேர் பாப் போம் அ நாளைக்கு போனா தெரியு இன்னைக் சண்டேல்ல நாளைக் போனா தா எதுன் தெரியுங்க உங்களுக் எப்டி இருந்ச்சு காலேஜு லைஃப்லா
எனக் நல்லா தா இருந்துச்சு ஆனா அவ்ளோல்லா புடிக்கலங்
ஏங்க
காலேஜ் முடிச்சாச்சு அவ்வளோ தா போது இனி ஒரு காலேஜ் போயி மறுபடி போன் படிக்கணு ஆசையா இருக்கு
படிங்க நீங்க
கொஞ்ச நாள் ஆயிட்டு படிக்கணுட்ருக்கே
ம் ஸ்கூல் லைஃபா, காலேஜ் லைஃபா உங்களுக்கு எது புடிக்கு
ரெண்டுமே நா நல்லா தா இருந்தது ஒஸ்டாவு இருந்துச்சு
எது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க ஸ்கூல் லைஃபா இல்ல காலேஜ் லைஃபாங்க
ஸ்கூல்ல நல்லா என்ஜாய் பண்ணே காலேஜ்லயு நல்லா தா இருந்துச்சு எல்லாமே எண்டிங் சரியில்ல
ஓ ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டுமா
ம்
எல்லாரு எண்டிங்ல தா ரொம்ப இன்னு என்ஜாய் பண்ணன் சொன்னா நீங்க அப்டியே ஆப்போசிட்டா எண்டிங் தா செரியில்லன் சொல்றீங்ளே
எண்டிங்ல ஃபினிஷிங் சரியில்ல இங்கியுமே
ஓ பேட் மெமரிஸா அதுனால உங்ளுக்கு காலேஜே
காலேஜ் தா பெரிய பாடு ஸ்கூல் பரவால்ல தா
ம் டீச்சர்ஸ்லா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா நல்லா இல்ல எப்டி
டீச்சர்ஸ் எல்லா ஃப்ரெண்ட் லி அ ப்ரெண்ட்லியாவு இருப்பாங்க போட்டும் குடுப்பாங்க
ஓ நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க
நா வந்து அக்கௌண்ட்ஸ் தா படிச்சே
உங்களுக் என்ன சப்ஜெக்ட் புடிக்கு
எனக்கு தமிழ் புடிக்கு
நீங்க அப்ப தமிழே எடுத்து படிச்சிருக்கலால்ல நீங்க காலேஜ்லயு இல்ல இ தமிழ் தா படிச்சீங்ளோ ஒருவேள
இல்ல இல்ல காலேஜ்ல தமிழ் படிச்சா வேணா எங் வீட்ல வேணான் சொல்ட்டாங்க அதனால்தா தமிழ் படிக்கவே இல்ல
அப்பறோ என்ன படிச்சீங்க நீங்க காலேஜ்
ம் நா பி காம் சி ஏ முடிச்சே
ஓ சூப்பர் இப்ப என்ன கம்பெனில வேல பண்றீங்க
நா இப்போ வந்து கேடு ஃபீல்டுலிருக்கே ஜுவல்லரி டிசைனிங் ஃபீல்டு
ஓ சேரி சேரிங்க ஒர்க் போறீங்ளா இல்ல நீங்க பிஸ்னஸ் பண்றீங்ளா
ரெண்டுமே
ம் உங்க ப்ஸ்னஸ் ஆஆ பேரு உங்க கம்பனி பேரு
கம்பனிக்கு இன்னும் பேர்லாம் ல்ல அபை இப்பதா கொஞ்சோ ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு கொஞ்சோ டெவலப் ஆனதுக்கப்றோ ஏதாவது செட் பண்ணனு
ஓ சூப்பர்ங்கெ என்னோட கங்ராஜ் உங்ளுக்கு உங்ளோட ஸ்டார்டிங்கு நானும் தெருஞ்சவங்கள ரெஃபர் பண்றே உங்ளுக்கு
நீங்க ஒர்க்குகா
கஸ்டமர்ஸ் ஆ ஆமாங்க
நானே வேல இல்லாமதா இருக்கே
அதாங்க ரெஃபர் பண்றே யாராச்சு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஆ ஆமாங்க
நீங்களே இப்தான் காலேஜ் போறீங்க
மேபி எங்க ஃபேமிலிக்குள்ள யாராச்சோ இல்ல எதா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நா உங்களுக்கு ரெஃபர் பண்றே இவுங்களும் பண்றாங்க கேடிங் அப்டி சொல்லி நா சொல்லென் சொல்ரே சொல்றது அப்டில்லைங்க
இதே சொல்லுங்க கெடச்சா சந்தோஷந்தா அப்றோ இன்னி க்கு சண்டே எங்க வர்றீங்க
என்னங்க
சன்டே வெளியல்லா எங்கயு போலையா
இல்லைங்க போகல அ காலேஜ் போய்ட்டு வந்தனால கொஞ்சோ இதா ருக்கா அதான்
க்க ஆ நீ இ நாங்கல்லா படதுக்கு போயிட்டுருந்தோகாலைலே படதுக்கு போய்ட்டு வந்தோ
என்ன படதுக்கு போனீங்க
ஆ இப்ப என்ன படம் ஓடுதோ அந்த படோ
இப்ப என்ன படோ ஓடுதோ அந்த படோனா புரில எப்டி சொல்றீங்க
ஆ அதாவது நா போல படத்துக்கு தம்பி எல்லாதா போயிருக்கு
ஓ சேரி சேரிங்க உங்க வீட்ல டாக்ஸ் வச்ருக்கீங்களோ சத்தங்கேக்குது ஓ எத்தன டாக் ஓ சூப்பர் நேம்லா வச்சிருக்கீங்களா டாக்ஸ்க்கு
ஆ குட்டி டாக் பேரு வந்து மேகி அதோட அம்மா பேரு வந் து அம்மு அதோட அப்பா பேரு வந்து அப்பூ
ஓ சூப்பர் சூப்பருங்க உங்ளுக்கு ரொம்ப புடிக்குமா டாக்சு
ஆ
கியூட்டா கத்துது உங்க டாக் யாரது அம்முவா அப்பூவா இல்ல மேகியா கத்றது
மேகி படுடா குனி பாப்போ இல்ல இங்க ஒரு தம்பி இருக்கானா அவன பாத்து கத்தி கத்தி
ஓ உங்க தம்பியா ஃபேம் உங்க வீட்ல எத்தன பேரு
அஞ்சு பேரு
உங்க ஃபேமிலில எத்தன பேருங்க
அஞ்சு பேரு அப்பா அம்மா ரெண்டு தம்பி நா அஞ்சு பேருதா
ரெண்டு தம்பினா உங்களுக்கு கொஞ்சோ ஜாலியாருக்கு உங்க வீட்ல அப்டே
ஜாலியாதா இருக்கு அதெல்லா பஃஸ்ட்டு ஜாலியா இருந்துது இப்பல்லா அவ்ளோ எல்லா வளந்ததுனால எல்லா லிமிட்டாயிச்சு
நீங்க வெளயாடலா மாட்டீங்ளா பேச மாட்டீங்ளா ஜாலியால்லா தம்பிங்ளோடு
பேசுவே ஆனா அவுனுங்க பேச மாட்டானுங்க அவுனுங்க பேஸ்னா நா பேச மாட்ட ஆமா இது வந்து நான் சிங்கா போயிட்ருக்கு எங் வீட்ல
என்னங்க
எல்லாமே எங்க வீட்ல நான் சிங்கா தா போவு
ஓ சே சேரி சேரிங்க ஆனா தம்பி கூட பேசி ஜாலியா இருக்கலால வெளயாட்றது சும்மா அப்ப
தம்பியா வெளயாடுவோ அது ஓ ஒரு பிரதர் ஒரு மாரி இன்னொரு பிரதர் ஒன்னொரு மாரி
ஓ உங்குளுக்கு எந்த பிரதர் புடிக்கு ஃபஸ்ட் பிரதரா செகண்ட் பிரதரா அவங்கல்லா என்ன பண்றாங்க உங்க பிரதர்ஸ்லா
அவங்க வேலைக்கு போயிட்ருக்காங்க
ஓ அவ்ங்ளு ஸ்கூல் எல்லா முடிச்சுட்டாங்ளா ரெண்டு பேருமே
ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு வேலைக்கு பேயிட்ருக்காங்க
என்ன ஒர்க் போறாங்க ஒங்க தம்பிங்கல்லா
அவங்கல்லா கோல்டு ஃபீல்டுல இருக்காங்க
எல்லாருமே கோல் பீல்ட் ஃபேமிலில ஆ பரவால்ல எல்லா சேந்து ஒரு பிஸ்னஸ் மாரி பண்ற கோ ஓ ஒங்க அப்பாவு கோல்டா
ஆமா
ஒங்க அப்பாவே கோல்டுனா பரவால்லயேங்க
ஆமா எங்க அப்பா
ஃபஸ்ட் இருந்த எங்க அப்பா சின்ன வய்ஸ்லேருந்து அதே தா
ஓ ஹோ சரிங்க கோல்ஃபீல்டு எல்லாரு எங்க வீட்ல நா அக்கா அம்மா அக்கா மேரேஜ் ஆயி போயிட்டாங்க நா அம்மா மட்டுங்க
ம் உங்க அக்கா கிட்டலா பேசுவீங்ளா உங்களலா கூப்டுவாங்ளா
ஆ அப்பப்போ பேசுவோங்க சும்மா என்ன பண்றங்குது அக்காக்கு ஒரு பாப்பா இருக்கு குட்டிபாப்பா அவ்ங்கள்ட்ட அப்ப அப்ப வீடியோ கால் பேசுவோ அந்த மாரி பாப்பா பேரு ஆதிராங்க
சேரி ஓகே ஓகே
ம் உங்க வீட்
அவங்கலா இங்க வருவாங்களா இல்ல நீங்க அங்க போவீங்களா
அப்பப்போ அவுங்க வருவாங்க மோஸ்ட்லி அவுங்க வருவாங்க நாங்க ரேராதாங்க ஊருக்கு போலா போறதெல்லா அம்மா ஒர்க் போறனால ஆ அத விட்டுட்டு போக முடியாதுல சோ அதனால அப்டிங்க
அப்ப நீங்களு பார்ட் டைம் ஜாப் மாரி போயிட்ருக்கீங்ளா
ஆ பாத்துட்டுருக்கீங்க பார்ட் டைம் ஜாபுக்கு ஏதாச்சு கடைச்சா மேபி நம்ம வெக் பண்ணலாம் அப்டி சொல்லிட்டு
நான் எங்கிட்ட ஜாப் வைக்கன்னு
என்னங்க
ஜாப் வேகன்சி
ஆ கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்க சொன்னீங்னா ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜாப் வேகன்சினா
சொல்றே
ஆ சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லா ரெஃபர் பண்ணுங்க நீங்க
டிப்பா பண்றே
சரிங்க எனக்கு இன்னொ இன்னொரு கால் வருதுல் ந உங்களுக்கு கால் பண்றேன் ஆ ஓகேங்க